வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்க்ளா
நலமா இருக்கே தோழி நீங்க எப்டி க்கீங்க
நல்லா இருக்கே தோழி ஒண்ணு இல்ல எனக் கொஞ்சொ ஒருட் டவுட் அது க்ளியர் பண்ணிக்குலான்ட்டுதா
ஆஹ் சொல்லுங்க தோழி
அது காட்டன் சாரீ கட்டுவீங்களா நீங்க
ஆஹ் கட்டுவே தோலி
காட்டன் சாரீ கட்டுவீங்க்ளா அது எப்டி மெயின்டன் பண்றதுன்னு தெரிலப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதனா ஒரு டிப்ஸு சொல்லுங்க்ளே
அது ஒன்னு பெரிய விஷயொ இல்ல தோழி இப்ப இந்த கஞ்சி போட்டு அயன் பண்ணுவோ சொல்லுவாங்கல்ல
அது இல்லாம வேற எதுனா டிப்ஸ் இருக்குங்க்ளா இல்ல கஞ்சி போட்டுட்டு இதுல தா வு
கூடாம அயன் பண்ணலா
இல்ல இல்ல அதுதா நா அந்த கா காட்டன் சாரீ நெறையா வெச்சுருக்கே பட் ஒன்ஸ் கட்டனா நெக்ஸ் டைம் எனக்கு எடுத்துக்கட்டற்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இது மறுபுடியூ தண்ணில போட்டு மறுபடியு அயன் பண்ணி வைக்கணுமே அப்டின்ற மாரி இப்ப ஈசி மெதர்யாருக்குனாத் ஞ்ச மாரி என்னா கேக்லான்ட்டுதா இன்னிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேங்க அழாக அழகா ஒருத்தர் அழகா கட்டின்னு வந்தாங்க சூப்பரா இருந்ச்சு அந்த காட்டன் சாரி வந்து அவ்ளோ அழகா கட்டின்னு வந்துருந்தாங்க என்ன அப்பதா எனக்கு ஆச் கு வந்துச்சு நானு சுடிதார் போட்டுட்டு போயிருந்தே அப்புறொ பாத்தா அவுங் சாரி கட்டிட் வந்தாங்க அவ்ளோ அழகா இருந்ச்சு அந்த சாரி அப்புறதா நெனச்சுக்குட்டே நம்ம கிட்ட அவ்ளோ சாரி இருந்து நம்மளா கட்ட முடிலியேன்ட்டு இருக்குது அது கொஞ்சோ எனக்கு பின்னா ஆ க இப்போ முன்னாடி நம் இப்போ அந்த இது சுருக்கு வைக்குவோல்லிங்ளா இந்த பின்னாடி என்ன பண்ணூ அந்த கீழே இருக்ற கிளாத் வந்து தூக்கிக்கூ நடக்க நடக்க நடக்க அது வந்து கிளியராவே இருக்காதா ம்மா அது வந்து கரட்டா அது என்னதா ஃபால்ஸ் அழகா அடிச்சாலூ
ம்
என்னாதா ஃபால்ஸ் அடிச்சு நல்லா அழகா கட்னாலூ அயன் பண்ணியே கட்னாலூ அந்த பின்னாடி அந்த நடக் நடக்க நடக்க அந்து க அன்கம்ஃபர்டபுளா இருக்றதுனால அது என்னால கட்ட முடில ஆனா நெறைய சாரீ இருக்கு பட் டு சேரியு செரி எந்த ஒரு சாரியு செரி அயன் பண்ண கட்டமூ நல்லா இருக்குது அவங்க ஆனா அந்த கலர் ரொம் ரொம்ப அழகா இருந்ச்சுப்பா அவ்ங் கட்டிட் வந்தது மெஹந்தி கிரீன்ல ஒருமாரி ரெட்டு பாட்ரு சூப்பப்பா இன்ச்சு அது பாக்றதுக்கே அவ்ளோ அருமையா இருந்தது அப்டீ அந்த கலர் அவ்ளோ அழகா இருன்ச்சிப்பா பாக்கும் போது ம் உங்ளுக்கு எதன இன்ட்ரஸ்டா எந்த சேரில உங்ளுக் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க
ஆ எனக்கு பாத்தீங்க அப்டின்னா ம் அதிகமா புடிக்றது காட்டன் கெடையாது அதுலே பாத்தீங்க அப்டின்னாஸ் செமிகாட்டன்னு சொல்லுவோமா
ஆ ஆ ஆமா செமி காட்டன் வரு ஆ
ஆ அந்த மாதிரி காட்டன் புடிக்கு கா அது மட்டூ இல்லாம காட்டன் சேரி தா நா அதிகமாவே லைக் பண்ணுவே ஆ இருந்தாலா பின் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொ ஒல்லியா இருக்குறோங்கறனால அது கொஞ்சோதா இருக் முல்லயா கொந்த சேரீஸ் இந்த இதெல்லா கட்றோ இந்த டிசைனர் சேரீஸ்ல்லா கட்டுவோ பாத்தீங் ந்தா
காட்டம் போது ரொம்ப ஒல்லியா தெரிவோ அதுல இன்னு எலும்பூ தோலுமா
ஆ அதுனால அந்த மாதிரி உள்ளதெல்லா கொஞ்சோ வந்திட்டு அவாய்ட் பண்ணீட்டு
ம்
ஆ நமக்கு கொஞ்சோ செட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி சேரீஸ் கொஞ்சோ நா லைக் பண்ணுவே
ஆ ஆ ஆ ஆ எந்த மாரி கலர்ஸ்ல்லா ரொம்ப லைக் பண்ணுவீங்க நீீங்க
கலர்ஸ் பாத்தீங்க அப்டின்னா ஆ எனக்கு கிரீன் புடிக்கு ஓ
ஆ ஆ எனக்கு கிரீன் ரொம்ப புடிக்கு அதுவு பேரட் கிரீன விட மர கிரீன் ஆ ஆ ஆ ஆ அது ரொம்ப நல்லாருக்கு கிரீன் வந்து சொல்லுங்க சொல்லுங்க
ஆ கிரீன் புடிக்குங்கறனால சேரி அந்த மாதிரி சேரீ இதயே எடுத்துக்கலாமே அப்டிங்கிற மாரி நா அந்த மாரி எடு இருக்குறது
சேரி சேரி சேரி இல்ல கிரீன் நல்லாதா இருக்கு மோஸ்ட்லி பிங்க் ரொம்ப படிக்கும் பிங்க் சேரீ லாவண்டர் கலர் சாரீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு லைட் வெயிட் சாரீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிரஷ் மார்பில்ல அதெல்லாம் அப்பல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் லெனின் காட்டன்லயே வந்து இப்புறம் கிரஷிங் எல்லாம் நல்லா வருது சாரீங்கல்லாம் அந்த மாதிரி டிைன் சாரி ரொம்ப புடிக் கட்டுறதுக்கு என்னதான் நீங்க சொல்லுங்களா ஒரு பட்டு சாரியோ இல்ல ஒரு காட்டன் சாரியோ கட்டுற அளவுக்கு ஒரு அழகு வேர எதுலயுமே கிடையாது நீங்க என்னாதான் ஒரு சுடிதார் போடுங்க ஒருர்ல ஹங்கா போடுங்க எவ் இவ்வளோனா காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு வாாங்க அந்த காட்டன் சாரிக்கோ அந்த ஒரு பட்டுை சாரிக்கோ ஒரு ஈக்குவலே கெடையாது நீங்கள் என்னதா மாடலா ஜீன்ஸ் டீஷர்ட்டே போட்டால் கூட அது ஒரு பாரம் ம்பரியமா நம்ம ஒரு உட உத உதத்துல வந்து நெஜமாவே ரொம்ப அழகா அகா தெரியு அது அது கோயிலுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரல எல்லாம் ஒரு சாரி கட்டிட்டு வராாங்க ஆச்சரியமா இருக்க அவங்கள பாார்க்கும் போது க பாத்துருக்கீங்க நீங்க நம்ம டெம்பிளக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுல இருந்து அழக ஒரு சாரி கட்டிட்டு ஒரு பட்டுசாரி கட்டிட்டு வருவாங்க பாருங்க
ஆஹ் ஆமா ஆமா தொழி அதெல்லாம் பாார்க்கும்போது அவங்க மேக்சிமம் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க பட்டு சாரி இல்லைன்னா கா ட்டன்லயே கொஞ்சோ கிராண்டா இருக்கு அந்த மாரி தான் கட்டிட்டு வருவாங்க
ஆமா ஆமா ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல செரி லாம் உங்களுக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு கூட சாரீ ரொம்ப பிடிக்கும்
அது மட்டும் இல்லாம இன்னும் சாரி லைக் பண்றது என்னன்ன கேட்டீங்கன்னா காட்டன் செமிகாட்டன் விட்டுட்டோன நா பட்டு சாரி எனக்கு ரொம்ப புடிக்கு அதாவது பட்டு சாரிலேயே ரொம்ப கிராண்ட் அந்த மாதிரி கொஞ்சோ வெயிட் அந்த மாதிரி இருந்தா கூட நா கட்டிடுவே
ஆஹ் ஆஹ் ஆஹ்
இதுல என்ன நெனைப்பாங்கன்னா பதி பேர் பட்டு சாரி நம்ம கட்டணம்னா கொ கொஞ்சோ குண்டா தெரிவோமா அப்புடி சொல்லிட்டு கொஞ்சோ அவாய்ட் பண்ணுவாங்க ங்க நா ஒழி யா தா இருக்கே அதனால பட்டு சேலக் கூட வெயிட்டா இருந்தாலுமே நா கட்டிடுவே
நான் கொஞ்சோ மீடியம் சைஸ் தா ரொம்ப பெருசால்லா கெடையாது அத காட்டன் சாரில கட் கும் போது எனக்கே ரொம்போ புடிக்கு ஓ இந்த சாரி இருந்த நல்லாக்கு இன்னொரு சாரி இரு ஒரு ஒரு சாரி கலெக்ஷன்லியு ஒன்னொன்னு வாங்குவ நானு எப்புடினா இப்ப சாரி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கேங்ளா இப்போ மீஷோல்லா பாருங்க காட்டன் சாரி போர் ஹண்ட்ரட் இல்ல நல்லாவே இருக்கு ஒரு மாரி டிசைன் அண்ட் காட்டி சேல எல்லா பாத்தீங்களா இப்போ அந்த இப்போ சன்ஃப்ளவர் ல்லா ஒரு அச்சி மாரி வெச்சி வருதுங்ளே சாரிங்க அது அந்த சன்பிஃளவர் மாரி வருது பாத்தீங்களா இப்போ
ஆ பூ பூவா
ஆ பூ பூவா வருது இப்ப அது எல்லா ஏஜ் குரூப்புக்கு நல்லா இருக்குறது சின்ன பசங்க அந்த எயிட்டின் டு டீனேஜ் பசங்களு அத கட்டிட்டு போறாங்க காலேஜுக்கு நஜமா சூப்பராருக்கு அவ்ளோவு அருமையாருக்கு அந்த பிளவுஸுக்கு அந் இந்த சாரிக்கு அழகா இருக்க அவுங்களுக்கு
மேக்சிமம் நம்ம பிளவுஸ் அதுக்கு ஏத்த மாதிரி தைச்சுட்டோ அப்டினாலே கொஞ்சே சாரி வந்துட்டு லுக் வந்துட்டு நமக்கு கொஞ்சோ
ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க எப்பமே சாரீக்கு வந்து சாரீ கட்டுற விதத்துலயு ஒண்ணு இருக்குது நம் ப்ளவுஸ் தெக்கிற விதத் இதுத்லியு ரொம்போ இத இருக்கு ஒரு சிலருக்கு க்ளோஸ் நெக்லா ரொம்ப அழகா இருக்கு ஒரு சிலருக்கு பிராடா வைப்பாங்க அதுவு வும் நல்லாருக்கு அதாவது அவங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாரி அந்த வடி வடிவத்துக்கு ஏத்த மாரி வச்சுக்கனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு நெஜமா தா அது உண்ம தா அது ஆ இப்ப ஸரின்னோனே ஞாபக வரது வந்து எங்க டீச்சர் ஒருத்தரு லக்ஷ்மி டீச்சர்னு ஒருத்தரு என்ன அழகா கட்டுவாங்க தெரியங்களா சாரீ சாரீ என்ன கலர் சாரீ கட்டுறாங்களோ அந்த கலர் ரோஸ் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளாக் கலர் காட்டன் சாரீ வச்சா பிளாக் கலர் ரோஸ் வைப்பாங்க ஒயிட் ரோஸ் வந்து பிளாக் அட் வச்சிருவாங்க கிரீன் கலர வந்து ஒயிட் ரோஸ் வந்து அவங் மோஸ்ட்லி அவங்க வீ்ட்ல ஒயிட் ரோஸ் விடு என்ன சாரீ கட்றாங்களோ இப்ப எல்லோ கலர் சாரீனா எல்லோ ரோஸ் கிரீன் கலர் கட்னாங்கனா கிரீன் ரோஸ் எனக்கு அப்பல்லா வந்து கிரீன் கலர்ல ரோஸெல்லா இருக்குமான்றது ஒரு இருவாவே இருக்கு அப்பற டுவல்த்து படிக்கும் போதா நா கேட்டன்தா சொன்னிங்க எந்த கலர்லா நீங்க எப்டி மிஸ் பூ வெச்சுட்டு வரிங்கன் கேக்கும்போது அவுங்க சொல்லுவாங்க இந்த மாரி எனக்கு சாரி மேலெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த சாரி கட்டினு வர்துக்கு எனக்கு ரொம்போ புடிக்கு உங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அத நா வெச்சிட்டு வருவே உங்ளுக்கு புடிச்சிருக்கானு கேப்பாங்க அப்பற அந்த கிரீன்
எப்படி கிரீன் கலர்ல இருக்கு
அதுதான்ப்பா அந்த ஒயிட் கலரு ரோஸ் இருக்குது இல்லிங்கிளா ஒயிட் ரோஸ் வர்து தெர்துங்களா
ம்
அந்த ஒயிட் ரோஸ்ல கலர் பண்ணிடுவாங்க ஸ்கெச்சுல
ம் செ
கலர் பண்ணிட்டு அந்த கிரீன் வெச்சு சுருவாங்க அழகா இருக்கு நெஜமாவே ஆ நீளமா இருக்கு முடி அவுங்கல்கு வே நீளமா இருக்கு போது அந்த முட் அப்டி நீளமா இருக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும் பாருங்க அவங்க அத வச்சுட்டு வர்றது
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க சொல்றது புரிது இப்ப எப்டி கலர் கலரா ரோஸ் வருதுன்னு இப்ப தெரியிது
ஆமா அந்த ரோஸ் வச்சுட்டு வருவாங்க நான் சாரின்னா நா அவங்கள என்ன நெனப்பே நானு லட்சுமி மிஸ்ஷூ லதா மிஸ்ஷூ ன் எங்ளுக் ஒரு டீச்சர்ஸ்ங்லா இருப்பாங்க ஒரு அஞ்சு டீச்சர் சுங்க ஒரு நாள் கட்ன சேரி இன்னொருத்த நா இன்னோர் நாள் அது உடுத்த மாட்டாங்க அவுங்க
சேரினாலே மேக்சிமம் டீச்சர்ஸ்
ஆ டீச்சர்ஸ் தா நானு டீச்சர் தா அதுனால எனக் சோ அதுவால ஒரு பற்று அதிகோ டெய்லியு முப்பது நாளுன்னா முப் முப்பது நாளு ஒரு சாரீ கட்டிட்டு வருவாங்க பாரு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலர் அவ்ளோ அழகா இருக்கு அவங்க இப்ப நட இருக்கறதுலருந்து ரொம்ப ரசிப்ப நா எங்க டீச்சர்ஸ நா ரசிப்பே இன்னைக்கு நா டீச்சர் ஆயிட்டு நா சாரி கட்டி போம்போது பஸ் பசங்க சொல்லு போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல பசங்களுக்கு அவ்ளோ புடிச்சிருக்கு மிஸ் நீங்க இந்த கலர் ஸேரியில அழகா இருக்கீங்க மிஸ்ன்வாங்க பசங்க அது புடிக்கு எங்க டீச்சர்ஸ்ர கட்டிட்டு ட்டு வரும்போது நா நெனைச்ச அந்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவோனு மிஸ் நீங்க அழகா இருக்கீங்க இந்த சாரியிலனு சொல்லுவ அப்போ அதுலாது ஒரு மாரி சந்தோஷமா இரு சாரினாவே டீச்சர்ஸ்ங்கதான்ற என்னப்பா ஏ பிரைவேட் டீச்சர்ஸ் தான்பா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கே பாக்கலா சர்ப்ரிஸ்
ஆ அதெல்லா கெடைக்கு ட்ரை பண்ணுங்க எப் முயற்சி பண்ணியிட்டே இருந்தோனா கெடச்
கண்டிப்பா கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டு தா இருக்கற அஹ் பாப்போ ஏதோ ஒரு இதுல போயிட்டிருக்கு
ஓ ஓகே தோழி அதா டீச்சர்னாலே சேரீதா அந்த அளவுக்கு தானே இப்ப அவங்கள பாத் த்தானே மித்தவங்களே இம்ப்ரஸ் ஆகுறா
ஆமா எங்க பிரின்ஸு போல அதுதா சொல்லுவாங்க. மா சாரி நல்லா அழகா கட் ட்டுங்கம்மா நல்லா கலர்ஃபுல்லா கட்டிட்டுவாங்க. பசங்க உங்கள பாத்துதா மயங்கணும் ஏன் டீச்சர்குதான் எனக்கு முக்கியோ இப்ப பெத்தவங்கள விட எனக்கு டீச்சர் தான் முக்கியோன்ற பசங்க ல்லா இருக்குறாங்க என் டீச்சர் சொன்னா நான் கேப்பன்றவங்கள்லா இருக்குறாங்க. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது. ஒரு உடையில இருக்குற அலங்காரோ உங்க ஊ ஃபேஸ்ல இருக்கிற வசீகரமும் தான் பசங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணூ அதனால ஒரு டீச்சர்ஸ் ங்ளுக் கழகு வந்து நல்ல பேச்சூ அழகான ஒட் டையில தா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே நெஜமாவே
ஓகே தோழி நமக்கு நேரம் முடிவடைஞ்சிருச்சு உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி ஈ தோழி
அ நன்றி தோழி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி நீங்களே கட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே.